ஆ ஓ
ஓ
ம் இங்க வீட்லயா இருக்க
ம் சத்தமா பேசு
சத்தமாதா பேசினே
கொஞ்சமா சாத் மேல வந்து பேசுறா சத்தமா ஒ
மேல மேல தண்டா இருக்கே மேல தண்டா இருக்கே இப்போ
ஆ
ஆ வேல் போற நீயி
ஆ
உங்க வீட்டாண்டல சம வெய்யில
ம்கூம்
ம்கூம் சம வெய்லு எங் வீட்டாண்ட அச்சு ஊத்து இல்லல்ல துணி நேத்தே காய போட்டே துணி எடுக்குனே இன்னைக்கி
துண்ணி காய போடத எத்துன்னுங்கிறியா
ஆஹா இன்னோ எடுக்கல இப்போதா மேல வந்த கொஞ்ச நேரோ பேசிட்டு அப்பறமா எடு
ம்
முக்காவாசி
என்னா ஸ்பெஷல் இன்னிக்கி
பெசல பெசல ப நாலா பெசலல்ல ஏது செய்றதில்ல எல்லாமே நா பாத்துகிறது
கறியா மீனா
கறியு மீனுந்தா
கறியா
கறி மீன் இல்லாம ஞாத்துக்கெழம
டேய் சத்தமா பேசுறா பொறுமைய தானே கேக்கு
ஆ வெஜ்ஜு கூட சாப்டுவோ தன் நாங்க
இப்பன்னா செஞ்சுகிறாங்க வீட்
அங்கல்ல கால்ல தோச சாம்பரு இன்னோ சமக்க ஆரம்பிக்கிலா மத்தியானோ சமைச்சனா சொல்றே
ஆ அப்ப ஸ்பெஷல் ஏது கெடையாதா
பெசலலா இன்ன ஏதாவ்து பொந்தநாளா யாருக்காவ்து ஏதா பங்க்ஷனா
நாத்திகிழமனாவே ஸ்பெஷலா எதுன்ன செய்வோ
அப்பில்லா இல்லப்பா எப்டி கேட்ரிங்க போனியே எவ்ளோ குத்தாங்க
ஒன்னு தர்ல முன்னுத்தி அம்பாருவன்னு சொன்னாவோ
முன்னூத்தி அம்பருவாதான என்னடா அஞ்சு மணிக்கி போய்ட்டு ரெண்டு பன்னெண்டு மணிக்கி வந்தியா எத்தன மணிக்கி வந்த
அ அஞ்சு மணிக்கி போய்ட்டு பத் து பத்தே கால்லு வந்துருப்பா
ப்பா அதுக்கு முன்னுத்தி அம்பருவா தான்னா
ம் டேய் அஞ்சு மணிக்கி போவண்டா ஆனா அவுங்க வேல ஸ்டார்ட் அவ்ராத்து ஏழு மணி ஆயிடுண்ட அங்க போய் ஒரு ரெண்டாவர் சும்மாதா இருப்போ அங்க ஒரு கணக்கு காட்டத்துக்கு ஒய்ட் ரைஸ் தா
இந்து கல்யாணமா
ம் ம்
கல்யாணமா இல்ல பர்த்டே ஃபங்க்ஷன இன்னா சண்ட
இன்னா சண்ட
இன்னா சண்டன்லா தெர்ல எல்லாருமே ட்ரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கானுவோ
ஆ எல்லா கட்டிங்க
சண்டே
ஓங்கிட்ட வந்து பிரச்சனை போனாங்களா
மா ஏ ஏங்கிட்ட இருந்தனா சண்ட போடுறாங்க வந்து வந்து சப்பாத்தி இருக்கான்னு கேக்குறாங்கோ
ஆனா சப்பாத்திலா காலை ச்சுன்ற அவளதா அதுக்குல்லா சண்ட போட்றாங்கோ நான்னா பண்ணுவே சப்பாத்தி காளி ஆயிருச்சுன்னா என்னா நா வந்து பரிமாற்
ஆ சப்பாத்தி காலியாச்சுன் சண்டையா
ஆ புரியமா சொல்றேன்னா உனக்கு பரிமாத் இதா வந்துறோ அது அதுல எங்களுக்கு தெரியாத நா போய் மாஸ்டர் கேளுன்னா அப்படின்றோ ஆ கேக்குறா அவ
உங்கிட்டே திரும்ப திரும்ப பேச என்னக்கணா
அ ஆ சப்பாத்திருக்கா இல்லையா சப்பாத்திருதாலு மெரட்டுறாங்க நா அவளதா போய் இஞ்சார்ச் சொல்லி விட்டே வந்து சிராடிாச்ச்டா அவனு
அஸ்ட்டாங்களா
அ ஆ அது வந்து அது வந்து ஊரால் எழுடா ஊ ரா அங்க ஊரால் தா கூப்ட்டது கேட்ரிங்க்கு
அ ஆ
அங்க ஊர் ஆள்தா போள்தா அ ஆ அவர் வந்து சிரான அடி அடிச்சுட்டாரு போட போடான் அடிச்சு திட்டாரு வெ பண்டலத்துட்டு
பா செமயாந்திருக்குமே பாக்குறதுகு
ஒள
நீங்க ஆலச்சிட்டு வந்தீங்களா
அப்பத அவனுக்கு அவனுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு நாலு பேர் வரானுங்க அவனுக்கு அடிவுலந்துச்சு
க கேக்கு கேக் வரா
ஒன்னொன்னா பண்ணுவோ
தூங்கினுறுக்கியா
இல்லையே பத்துனுக்குரே
அதுதா ரெண்டு ஒன்னு தாண்டா
தூங்கிட்டா எப்புறா பேச முடியு
சாப்ட்டியா கால்ல
என்னத்தா நா ப்ரோசஸ் ஆச்சா நேத்த
இல்ல இல்ல ரெண் நாள் ஆவுண்டா ரெண் நாள் அவுண்டா நேத்தான பேசுனே நே ரெண் நாள் கிட்ட ரெண்டு நாள் கழிச்சுதா
அப்டி இல்ல எல்லாருக்குமே நேத்து பராசஸ் அய் அமௌன்ட் வந்துது அதா கேட்ட உனக்கு வந்துதான்னு
அதலா வந்துச்சு எப்பயோ அதுக்கப்பறதா ஆவணு
அவல த முஞ்சிச்சி போல்தா நீ பேசினா காசு முஞ்சிச்சு போல் தேனோ
இல்ல இல்ல இன்னோரு நாலஞ்சுது வந்து இன்னு அசப்டே ஆகல
எனக்கொரு நம்பர்ல புல்லா ரிஜெக்ட் ஆகித்துடா தேவ பத்து கால் கிட்ட ரிஜெக்ட் ஆகிட்டுக்குதுடா
ப்பா இப்போ இதுக்கு இவ்ளோ கஷ்டப்பறா அப்போ
ச்சாளர்கள் கேக்கவில்லைன்னா
நீ இந்தமார் பேசனனா யாருக்கு கேக்காது கொ சத்தமா நின்ட்டு மொட்ட மாட்ல வந்து பேசுனு இந்த மாரி வீட்டுக்குள்ள பத்துனு ஆ சொல்லுடா உ அப்டினா எப்டி கேக்கு
எ ஏன் வாய்ஸ் அவ்ளோதான்டா அதுக்கு மேல சத்தமா
க்ளாஸ்க்ல மொட்டு அதிசயத்த கலாய்கிற சொன்னா மட்டு கலாய்கிறியே போட்டு சத்தமா அ
எப்பா நா உன்ன மார்லா கத்த மாட்ட நம்ளுக்க நம்ப்ளுக் பய் கே்கற மாத்தா பேஸ்ணுனு
அ அப்டி வாய்த்தொந்தாலே கொஞ்சுதா சத்தோ ஹு பேச முடியாது அந்த மரியா அவ்ளோதாங் சத்த வரு பேச முடியாது அ சொல்வதல்லாம் உன்னே
நீங்க வேறியு ஊனே குல முடியு அது உல முடியனுன்டா நானு வெறுத் தா
இன்னிக் கா கன்ஃபார்மா அன்னிக்யே
தா நனிகிறா
இது சூஸ்கா அதால ஃபோன் பண்ணுறா ஹா ஆ கேக்குதா நீ பேசங்க நா பேசு எ நா பேச மாட்டின்ற
நீங்க எங்கன்னா தூரமா போய் பேசுற் மாரி இதடா சவுண்டு
நா கிட்ட நின்னு பேசினுருக்கேன்டா
ஆர் பாட்ஸ்லா கணெ பண்ணாதடா அப்டே பேசுடா
நா ஃபோன்ல ஆண்டா பேசினு இருக்கே
ஆப்பா சொன்னுவாங்கன்னா நானு ஒய்ர ஒய்ர் கூட வாங்கிர பண்ணனு
எவ்ள் வய்ரு அய்ன்டூயா
ம் ஏனா ஒ இது ஏர் பாட்ஸுனு நச்சிகோ கனி பன்டிக்கேம் வெளாணே ஓட்ட பேஸ்லாமா
உ வய்
ம்ம் அந்தமே பாஸ்னா டையு டைம் போதே தெரியாது
மெம்
அ ரார் பாட்ஸ் பன் வாங்கிட்டா கர்க்டாக்கு அதான் டாஸ்கே முடிய போதே இதுக்கப்றோ என்னடா பண்ண போறோ
ப எப்டியு வரணுன்டா திரும்பவு அப்பாஸ் வந்துச்சுனா வன்ஜிஷ் நய்ஷ் ஃபுல்லா இருக்குல
ஆஆ
உன் ஃபோன் சும்மாய் வெடிக்க போது வஸ்ட்டு ஃபோன வாங்குங்க அப்றமா வந்து இதுவாங்கு
ஏ வாங்கிண்ணொன்னே இப்போதே அஞ்சாய்ருபான் வெச்சிராத் கைல
இய்யு ஓவ் பய்ங்கரம்பா
அஞ்சார்லா ஒன்னு வர்ல தெரி வந்துச்சு
அவ்வளதா
காஸ்லா இருக்குதுடா ஆனா நானு ஃபோனுக்குனு ஃபோனக்குனு தனியா சேத்து வக்கறே
முடி
அஆ நா காஸுலா இருக்குது என்கிட்ட ஃபோன் வாங்கற ஃபோன் வாங்குற அளவுல்லா இருக்குது
ம்
ஆனா நா வந்து ஃபோனுக்குனு தனியா சேத்து வச்சி வாங்கு டா அங்கொண்ட்ல ஒரு ஓ ஒம்பதாய் ருபா இக்குது ஏ சேத்து வச்ச காசு ஒரு ஏழாய் ருபா குது இதுல ஃபோன் டேப்புல ஒரு அஞ்சாய்ருபாக்குது
ஆ இன்னு பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு பத்தாய்ருபா இல்லா லட்சத்துலதா ஓ பொருள்றீங்ளோ
ம் திவா சொல்லிர்ந்தானே மெசேஜ்ல போட்டந்தான் டிரான்ஜிஷன் டாஸ் வர போதுன்னா
ஆமா ஆமா ஏல்லு யாரன்னி வேணுமோ அவங்களா பண்ணும் சொல்லுங்க
ச பண்றது தானே நீயா
அப்ப எல்லாருக்கு வந்துருமா அப்போ ம் ஹலோ
டே இன்னிக்கி ஃபுலா ஃப்ரீயாதானே இருப்
த்துதடா இல்ல இல்ல பன்னெண்டு மணி வரைக்கு ஃப்ரீ தா அதுகப்ப சா ஆமா இல்ல இல்ல பன்னெண்டு மணி வரைக்கு ஃப்ரீ தான்டா அப்புறோ ஒரு ஒரு மணிக் க சாப்பாடு குத்துடுந்து வந்துருவ எ அப்பாக்கு குத்துடு வந்து அதுக்கப்புறோ தி ம்ப ஃப்ரீ தா அஞ்சு மணி வரைக்கு அதுக்கப்புறோ வேலைக்கு போ ஓகேவா நீயு ஃப்ரீ தானா
டேய் நா எல்லா இனியெல்லா ஃப்ரீயா தாண்டா இருப்ப தெர்ல இனி திடீருன்னு கேட்ரிங் போனாலு போவே
கேட்ரிங்கெல்லா போவாதா லீவ் போட்ரு
ம் ஏ எந்த மாரி முடியுன்னு தெரியலையா அதுமாரி கேக்கனுமே நானு
என்னது ஓ இது வா
அதில்ல
செல்லாக்கு கோஞ்சோ சொல்லலா எனக்கு பிரச்சன்லப்பா நா முடிய உன கொஞ்ச நல்லதா இருக்கு கொஞ்ச தா இருக்கு
ஆ இருபத்தி ஒண்ணா இப்ப நீயி
இருவத் ரெண்டு
ஓ இருபத்தி ரெண்டாவதா
ஆமா
எப்றா இரு இப்பதாண்டா இருவதுன்னா
ஏய் நா ஒன்னு பண்ணு போது ஹீரோ ல ஒன்னு இருந்திச்சி
அப்றோ கரக்ட இருவத்தஞ்சு வண்ட்டிருக்கு அப்றோ நா தொடந்து பண்றே
சரி சரி
அத்தா ஒரு பன்னிரண்டு மணிரைக்கு பேசுறியா பன்னிரண்டு மணி வரைக்கு பேசுறியா ஆ
ஆ ஃப்ரீ தா முச்சிலா போய்
ஆ ஃப்ரீதா முச்சிலா
செரி அப்ப ஃபோன் பண்ணட்டா
கட் பண்றா